வணக்
வணக்கம் தோழி எப்டி இருக்
எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கன் தோழி நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இரு தோழி
சாப்டாச்சா
ஆம் சாப்டாச்சு தோழி நீங்க
ம் சாப்டன் தோழி என்ன சமச்சிங்க
நா கத்திரிக்கா முருங்ககா காரகொழம்பு வக்கிற
இந்த வெயில்க்கு ஏ தோழி நீங்க முருங்கா வெச்சீங்க முருங்கால ஹீ்ட் ஆகுற வாய்ப்பிருகுல்ல
இல்ல அப்டின் ஒன்றும் இல்ல தோழி ஆ என்ன சொல்றத்து தெனமும் சாம்பாரே சாப்டவும் முடியாது ரசமும் சாப்புட முடியாது தயிரும் சாப்புட முடியாது கொழம்புல இன்னும் ஒரு நாளைந்து கொழம்புதானேருக்கு
அதனால நீங்க பண்ணீங்க
ம்
ஓக்கே தோழி நீங்க பஸ்ல பொய்ட்டு வாமிட்லா எடுத்திங்கன் நா கேள்விபட்ட ட்ராவல் செட் ஆகுலயா உங்குளுக்கு எங்க போனீங்க
அப்புடிலா இல்லிங்ளே தோழி
ட்ராவலி்ங்லா செட் ஆய்டுச்சா உங்ளுக்கு
ஆம்
இப்போ நீங்க உங்ளுக் நீங்க என்ன தோழி நீங்க ட்ரைன் ட்ரைன்ல போறது ப்ரிஃபேர் பண்வீங்ளா பஸ்ல போறது பண்வீங்ளா எதுல போறது ப்ரஃவர் பண்வீங்க தோழி ட்ராவல் எங்கனா போணுன்னா
இல்ல எனுக்கு எதுவாந்தாலு ஓக்கே தா
எதுலாச் நீங்க போவீங்க
ம்
ஆனா எனக்கு ட்ரையின் தா தோழி கம்ஃபர்ட்டு
ஆ இல்ல என்னக்கு பஸும் பஸுக்கா நல்லா வசதியாதா இருக்கு அதுகபறம் ட்ரைனு வசதியா தா இருக்கு
எனக்கு நா சின்னது வயசுலருந்து ட்ரெயின்ல போனனா கொஞ்ச நல்லாருக்ற மாரி இருக்கு என்னா நம்மளுக்கு தூங்கீட்டே போலா சாப்டபோ கம்ஃபட்டா உக்காந் சாப்புல்லா தூங்கலா
உங்களொடைய ஊரு மிக தொலைவில் இரு இருக்கவு ம் நெனகிற அத்னால நீங்க ரயில் பயணத்தை விரும்புவீர்கள்
இல்ல தோழி பஸ்ஸுன்னா நம்ளுக் என்ன பேருந்துல போறது நம்ளுக் என்ன வந்து கஷ்டோனா அதுல வ போனுன்னா வ வா வாமிட் வர மாரி இருக்க வாந்தி எடுதுட்டே இருப்பே அந்த டீசல் ஸ்மெல்லுக்கு
ஓ சரிங்க சரிங்க
எனக்கு அந்த மாரி ஒரு இஷ்யூ இருக்கு ட்ராவல் ரொம்ப லாங்கா மே பி கார்ல போனாலுமே நா கார்ல போனாலுமே எனக்கு அந்த ஒரு இருக்கு அதனால தா எனக்கு ட்ரைனுனா ஓகே இந்த மாரி இருக்கும் தோழி
ஓ சரிங்க நாங்க அவ்ளோம் ட்ரைன் கார் அதல போற்த்து கெடையாது நம்ப வண்டிலியே போயிரது
டூ வீலர்லே
ஆம் அந்த அளவுகு ஊர் பயணமு நாங்க அவ்ளோம் போகமாட்டோம்
நீங்க எ எந்த ஊர் தோழி
நாங்கள் வந்து சென்னை
நீங்க பொறந்து வளந்தது எல்லாமே இங்கதானா
ஆ ஆமாங்
அதனால உங்களுக்கு தெரில என்னோடது எப்டின்னா நானு பொறந்து வளந்ததெல்லா இங்கதா ஆனா என்னோட அம்மாவோட ஊரு வந்து ஆந்திர பிரதேஷ் அதனால நாங்க சென்னைதா
ஓ செரிங் செரிங்
நாங்க போயிட்டு வரும்போது ஆந்திர ப்ரதேஷ் போயிட்டு வரம்போது டைம் கம்ஃபர்ட்டா இருக்கு பஸ்சு போகு ஆனா எங் நா ஃபஸ்ட் பிபரன்ஸ் பண்றது டிரெயினு ஏன்னா டிரெயின்ல போய் போய் போய் பழகி எனக்கு டிரெயின் கம்ஃபர்ட்டா ஆகிடு பஸ்ல்ல என்னால போ முடியாது கார்ல கூட இப்போ செட் ஆகுது இப்போ இப்ப வந்து பழகுறதுனால இப்ப கார் செட் ஆகிருக்கு ஆனா பஸ் ரொம்ப நம் என்னால போ முடியாது தோழி என்னால லாங் டிராவல் பண்ணாலுமே காத்து வசதி இருக்கணு காத்து இருக்கிற மாரி இருக்கணு டிரெயின்னா நம்மளுக்கு போற வேகத்துல காத்து நல்லா வருந் தோழி
ம்
நீங்க வேணா நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த வாட்டி நீங்க டிரென்ல எங்கனா போ போனா நீங்க அது நல்லா ஒரு கம்ஃபர்டாவே இருக்கு நம்ம காத்து நல்லா போற வேகத்துல காத்து வர மாரி இருக்கு எல்லாமே இருக்கு தோழி
இல்ல அந்த பயணமு எனக்கு மிகவும் பிடிக்கு ஆனால் பஸ்ன்றது கொஞ்சோ அதுல பாட்டெல்லா போட்டுட்டு வருவாங்க
ஆ கொஞ்சோ என்ஜாய்மெண்ட்டா இருக்கு உங்களுக்கு நகைச்சுவையா இருக்குன்றதுனால
ம் ஆமா
ஆனாலுமே அந்த உங்களுக்கு அந்த டீசைல் ஸ்மெல் எல்லா ஓகேவா இருக்குமா தோழி
இல்ல அந்த மாரி எது வராது இந்த போற வழியில எல்லா இந்த கு குப்ப ஸ்மெலு அந்த மாரிதா நாற்றம் அடிக்கும்
நாற்றம் அடிக்கும் ஆ அதனால
மத்தபடி ஒரு மாரியா இருக்கு அந்த டைம்ல
நீங்க பஸ்சு என்ன மாரி பஸ்சு டிராவல் பண்ணுவீங்க தோழி ஸ்லீப்பரா தூங்கிட்டே போற டிரையின் மாரி போ அதுல
ஆ ஸ்லீப்பர் ஸ்லீப்பரு போவோ சிட்டிங்கு போவோ இப்போ வந்து நார்மலாவே சில பஸ்லா ஏ சி பஸ் வந்துச்சு தெரியுங்களா
ஆமாங்க தோழி
கொஞ்ச தூரம் செல்வதற்கே ஏ சி பஸ் வந்து குளிர் சாதன பேருந்து
ஆமாங்க தோழி நா பாத்திருக்கே தோழி இப்போ புதுசா விட்ருக்காங்க
ஆ ஆமா அதனால எந்த பிரச்சனையு இல்ல
போறதுக்
ம்
அதே மாரி ஆட்டோ நம்ம எதுனா நம்மளுக்கு தேவைனா பதிவு செய்தால் ஆட்டோ வரும்
இரு சக்கர வாகனமு வரு
ஆமாங்க தோழி அது இப்போ வந்து நம்பளுக்கு அது வந்து இப்போ இப்ப இருக்ற காலக்கட்டத்துல இப்ப இருக்ற இளஞர்களுக்கு அது நல்லா வந்து ட்டாட்ட இருக்கு
ம் ஒரு வர பிரசாதமாக
ஆமா இப்ப இருக்ற பா ஆமாங் தோழி அது என்னவோ அது கரெட்டு தா நம்பளுக்கு வந்து இப்போ இருக்ற காலகட்டத்துல நம்ப வந்து உக்காந்துட்டே நம்பளுக்கு இருக்ற எடத்ல எல்லாமே நடக்குது
ம்
அதனாலேயுமே வந்து நம்பளுக்கு கரெக்டா இருக்கு
ம் நம்ம சூழ்நெல அது மாரி இருக்கிது அதனால அது மாரி இருக்
ஆமாங்க தோழி
அப்ப வந்து தேவைகள் அதிகம் இருக்காது இப்போ வந்து நம் தேவைகள் அனைவருக்குமே அதிகமாக இருக்கிறது
ஆமாங்க தோழி அப்போ அந்த காலத்துல பேருந்தே போறதே வந்து போக மாட்டாங்க நடந்தே போகலா ஒடம்புக்கு நல்லதுன்றங்க போய் இப்ப நம்ம நடக்கறது ஒடம்புக்கு நல்லதுன் நெனக்கிறோ அப்போ அந்த காலத்துல நம்ப முன்னோர்கள் எல்லா நடந்து போய் நடந்து போய் பழகி பழகி பழகி அவுங்களுக்கு நல்லாகி இருக்கு
ம் நடந்து போவாங்க அப்றோ மாட்டு வண்டி வந்துது
ஆமாங்க தோழி
அதுக்கப்றோ மிதிவண்டி அதுக்கப்றமாக வந்தது தா இந்த இருசக்கர வாகனமெ ல்லாம்
ஆமாங்க தோழி அதுல வந்து பயணம் செஞ்ச ஆட்கள் எல்லாருமே இப்போ இப்ப நம்ப அது என்னான் சொல்றது தோழி நம்ம ஃபஸ்ட்டு இருக்ற ஜன் ஆ அவுங்க இருக்றவங்க எல்லா வந்து அது பழகிட்டாங்க இப்போ இருக்ற நம்ப எல்லாமே இத பழகிட்டோம் இப்ப நம்பளுக்கு வர மு நம்பளோட நம்பளுக்கு வர பசங்க எல்லாமே அவுங்க வேற ஏதாச்சு ஒன்னுத்ல பழகறாங்க
ஓ
இந்த மாரி போயிட்ருக்கு தோழி
ஆமா ஆமா ம் சரியா சொன்னிங்க
நம்பளுக்கு வர வர போறதுக்கு வர்றதுக்கு வந்து நம்பளுக்கு எல்லாமே வந்து டெவலப்மென்ட் ஆயிட்டே போது ஒன்னு நம்ம முன்னேற்றம் ஆயிட்டே தா போறோம்
ம்
ல்ல வேற ஏதாச்சு பண்ணா நல்லா இருக்குன் நெனக்றீங்களா தோழி இந்த இந்த வண்டி இல்லாம வேற ஏதாச்சும் வண்டி வந்தா நல்லாருக்கு அந்த மாரி ஏதாச்சு நீங்க நெனக்கிறீங்களா
நம்ம பழைய முன்னோர்கள் உபயோகுத்த வண்டினால எந்த ஒரு மாசு இல்ல
நம்பள மாசு நீங்க யோசிச்சு ஏன்னா நம்ம போ முடில ல தோழி நம்மளால வந்து இப்ப வர சீக்கிரமா போனு ஒரு எடத்துக்கு
நீங்க சொல்றது சரிதாங்க இப்ப இருக்ற காலகட்டத்துல சில பேர் தண்ணியில கூட வண்டி போற மாரி தயாரிச்சிருக்காங்க
ஆமாங்க தோழி
ஏ இப்ப ச சைக்கிள்லா நம்ம எதுவுமே போறது கெடையாது ஆனாலு போயிறோம் ஆனா அது வந்து ரொம்ப நேர நம்மளால மிதித்து கொண்டே போக முடியாது
முடியாது ஆமா
நம்ம த டீசல் அது மாதிரிலா இல்லாம இல்ல தண்ணி ஊற்றியே உப்பு தண்ணீரை ஊற்றியே சில பேரு வாகனம் ஓடுற மாரி தயாரிச்சிருக்காங்க ப ங்களா அந்த மாதிரி வாகனம் வந்ததுன்னா பொலயூஷன்ல்லா இருக்காது
ஆமா காற்று வந்து மாசுபடாம நம்ம வச்சிருக்கலா நீங்க அன்னைக்
ஆ காற்று மாசுபடாது அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு செலக வாம் கம்மியாகு
இப்போ நம்ம பெட்ரோல் டீசல் வெலல்லா கம்மி ஆகுறது
ஆ அது க்கான அதிகமான அ
அது கேத்ததா புரியனுங்க தோழி எனக்கு இது அது சொல்லி நம்ம பண்ண முடியாது கரெ்டடுதா ஏன்னா அப் இப்போ இருக்குற காலகட்டத்துல நம்மளுக்கு இந்த வர மாத வருமானமே கம்மியா இருக்கு அதுல நம்ம பத்து பேரு இப்போ இப்போ வேணா இந்த இருக்குறவங்க நம்மளுக்கு ரெண்டு கொழந்த போது ன்ற மாரி இருப்பாங்க அப்ப இருக்கிறது ஜென் அப் அப்ப இருக்கிற காலகத்துல வீட்டுக்கு ஒரு பத்து பேராச்சு இருப்பாங்க
ஆ கண்டிப்பா
அப்போ அந்த காலகட்டத்துல வர வருமானத்துக்கு அவங்க ஸ் சாப்பறதுக் க்கு போயிட்டு வர செலவுக்கே தலக்க இருந்திருக்கு நா நெனைக்கிறே
அப்பொழுதெல்லாம் எல்லாரும் எல்லாரும் போக மாட்டார்கள் ஒரு திருவிழாவோ இல்ல எதனாவோ நடந்தா எல்லாரு போ மாட்டாங்க வீட் ல வந்து ஒருத்தரு ரெண்டு பேரு அந்த மாரிதா போவாங்க இப்ப வந்து சின்ன பசங்க வந்து பெரியவர்கள் வர போயிட்டு தா வந்துன்னு இருக்காங்க
போறது ஆமாங்க தோழி இப்ப வந்து பசங்களுக்கு நம்ம சின்ன வயசுல இருக்குற பசங்களுக் த விட இப்ப இருக்குற பசங்களுக்கு என்னன்னா நம்மளுக்கு நெறைய வந்து தேவைப்படுது பாக்கணு நாங்க இங்க போகணு அங்க போய் பாககணு இத போணு இது தெரிஞ்சுக்கணு அது தெரிஞ்சுக்கணு சுத்தி பாக்கணு இதுன்னா என்னது அதுன்னா என்னதுன்னு கேள்விகள் நெறைய வந்துச்சு தோழி அப்போ நம்ம இருக்குற டைம்ல நம்ம பேசும் போதே நம்ம காலத்துல அம்மாங்க இன்ன நீ இத இது ஏ பேசுற இது ஏ கேக்குற இப்ப இருக்கிற பசங்க நீ ஏ த்தும் போது நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு இதெல்லா இருக்கா அப்படிலா இருக்கா நம்ம இதுக்கு என்ன ஆன்சர் பண்றதுன்னு நம்ம வந்து திங்க் பண்ற மாரி இருக்கு தோழி யோசிச்சு ஆமாவா இதெல்லா இருக்கு இதெல்லா பண்ணணு
ம்
அதெல்லா செய்யணு நம்ம தோழி நம்மளுக்கா ஒரு யோசன வர்ற மாரி இருக்கு தோழி
சரியா சொன்னிங்க
இப்ப போற போற காலகட்டத்துல நெறைய வரணு
உம்
வர்ற மாதிரி இருக்கும் தோழி நீங்க எங்கன்னா ட்ராவல் பண்ணாலுமேவூ போனாலுமே நீங்க வந்து பாத்து இருங்க தோழி
சரிங்க தோழி உங்களிடம் பேசுனது நா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேன்
ஓகேங்க தோழி
சரிங்க க தோழி நன்றி வணக்கம்
ஆமா ஆமா மோர்